நல்லா இருக்க நீங் நல்லா இருக்கீங்ளா
ஆ நாங்க நல்லா இருக்கறங்க அப்புற என்ன வீடு கட்டிட்டு இருக்கறீங்க அப்டின்னாங்க வீடு கட்டி வேல முடிஞ்சுங்ளா இல்ல இன்னும் வேல பாக்கி இருக்குதுங்ளா
வீடு கட்டியாச்சுங்க கிரக பிரசம் ஆரம்பிக்க போதுங்க ஆனா வீடு கட்றது பெருசுலீங்க அத வீட்டு நல்லா பராமரிக் க்றது தா பெரிய இதுவா இருக்கும் போலக்குதுங்க வீட்டு பராமரிப்பு பற்றி உங்களுக் எதாச்சு தெரியீங்ளா தெரிஞ்சா அத பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்ளா
வீடு கட்றது பெருசு இல்லீங் நீங்க சொன் மாரி அதுதானுங்க ரொம்ப கஷ்டம்ங்க அ பாத்தீங்ன்னா அ ஒரு செவுரு வந்து எப் எப்டி இருந்தாலும் அந்த சுவர் வந்து வெச்சு முடிச்சோம்னா ஒரு சில சுவர்கள் நல்லா இருக்குது ஒரு சில சுவர்கள் வந்து வெடிப்போடி வருது அதே வந்து பட்டி பாக்கறதும்பாங்க அந்த பட்டி பாத்த புதுசா நல்லா இருக்கது தெரியாம ஒரு சில பூசிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்ன்னா வீட்ட பராமரிக்கிறதுன் பாத்துட்டா அடிக்கு ஒருக்கா ஒ ற்றை அடிக்கிறது அ ம் நம்ம பொருள்கள் அதாவ்து இந்த காத்து காலம் வரும் தெரியுங்லா அந்த காத்து காலத்துலேலா பாத் த்தீங்ன்னா வீடுக்குள்ள இருக்கற அந்த காத்தாடி முதகொண்டு எல்லாமே வெறும் மண்ணா இருக்குங்க அதைய தொடச்சு சாமான்த்துல்லைலா பாத்தீங்ன்னா ஆ சமையல் கட்டலே எல்லா நாம கேஸ் எது பத்த வச்சு அடுப்புல சாப்பாடு செய்யும்போது அந்த எண்ணெயினுடைய பிசுப்பு தன்மை வந்து அதுல ரொம்ப அதிகமா படிஞ்சு வலுவலுனு ஆய்க்குங் ஜாமானங்களா அப்ப அப்டி பாக்கும் போது என்னதுன்னா வீடு கட்றத விட ஒவ்வொரு பொருளும் பாத்து பாத்து வச்சு பராமரிக்கிறதுங்கறது ரொம்ப கஷ் டமா இருக்குதுங்க நீங்க இப்பதான கட்டியிருக்கிறீங்க இனு மேல் தா தெரியும் பாருங்க
அதாங்க டெய்லியும் ம் சமையல் மேடைலளுக்கு சமையல் சமையல் கட்லுக்கு சமையல் மேட சிங்க்கு தரைய தினமும் சுத்தம் பண்ணோன்னு பூச்சி வராமங்கக்கு தேவையற்ற ஈரப்புறம் குப்பை சேரா பாத்துக்கொள்ளோனு கரப்பாம்பூச்சி எரும்பு போன்ற வராம பாத்துகுன்னா பூச்சியே வராம பாத்துக்கலாம் அதே மாரி சுச்சு போடணும் எல்லா சுச்சும் ப்ளக்குமு மின்சாதன பொருள் எல்லாத்தையுமே அப்பப்போ சரியா இயங்குதா இல்லைன்னா சாக்கடிக்கிதான்னு பாத்துக்கோனு அத தான் பெரிய குழந்தை இருக்றவீட்ல அதான் மெயினுங்கொ
ஆமாங்க அது சொன்னீங்க குழந்தைகள வச்சுட்டு பராமரிக்கிற அப்டின்னா ரொம்ப அ என்ன பண்றங்க அப்படின்னா இந்த பசங்க ஆ எடுக்கறாங்க பூரா வந்து வே பேனாவுல எழதிடுறாங்க பாத்தீங்கன்னா செவர்லாம் கச கச கசன்னு பண்ணிறாங்க அது அந்த இங்க் போகவும் மாட்டேங்குதுங்க அதை கிளீன் பண்றதுக்கே எவ்வளவு நாள் ஆயருதுங்க சொன்னா கேக்கவும் மாட்டேங்குதுக முதல்ல இந்த சின்ன குழந்தைகிட்ட இருந்து இந்த செவத்தை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய வேலையா இருக்குதுங்க உங்க வீட்டுல குழந்தைகள் எழுத மாட்டாங்களா செ
ஐயோ எங்க வீட் டுல ரெண்டு குழந்தைக இக்கிறாங்க ரெண்டு குழந்தையும் மாத்தி மாத்தி எழுட்டேப்பாங்க பாருங்க வருஷத்துக்கு ஒருதாக்கா வெள்ளை அடிச்சே ஆகோம்னு எங்க வீடலயுமே முதல் இ இப்ப கட்டப்போற வீட்டல எப்டி தெரிலிங்கோ முதல்ல இருந்த வீட்டல அப்படிதா அடிச்சி ஆகணுங்கோ இப் இந்த வீடு வந்த பண்டா குண்டா ஒன்னும் கேக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயபட்டுருவேன் அதாய மேலுமே பாத்ரூம்ல இன்னு பா குளியல் அரைலயுமே கழிவறைலுமே தினமும் நீர் தண்ணி இல்லாம சுத்தமா தொறைச்சு வச்சுக்கோனுங்க அப்பத்தான் கிருமியுமே அந்த பூஞ்சை உருவாகாம தடுக்கலாமங்கோ அதே பால பு கறவும் ஜன்னலுமு ஆஹ் அப்பப்போ பூச்சி அரிக்காம இருக்க ஒற்றரை அரிக்கோணுங்கோ வருஷத்துக்கு ஒரு கா வார்னீஷ் இல்ல பெயண்ட் அடிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்ககோ அதுபத்தி உங்களுக்கு தெரியுங்களா
ஆமாங்க அதான் அந்த மாரி பராமரிக்கிறது நல்லதாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ நம்ம வந்து இப்போ நல்ல தண்ணியே இல்ல அப்படின்னா ஒரு சிலர் வந்து போர் தண்ணி யூஸ் பண்றாங்க அந்த போர் தண்ணி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுன்னா அதுல இருக்க கூடிய அந்தக் உ ப்பு படிஞ்சதுன்னா பைப்பு பூறா உப் பா புடிச்சிருதுங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே ஒரு பாத்ரூம்ல அப்படித்தானுங்க உப்பு தண்ணியா புடிச்சுங்க நாங்க கிளீன் பண்ணாலும் இப்ப என்ன ஆகுது அது உள்ள இத்து போய் இப்ப தண்ணி வந்து பைப் அல சொட்டு விட்டுக்கிட்டே இருக்குதுங்க அந்த சொட்டுவிட்டே இருக்கிறத அதை பாத்து பிளம்பர் கூட்டிட்டு வந்து அதை ரெடி பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ சொன்ன மாதிரி வீட்டை கட்டுறது பெருசு இல்லைங்க ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த இடத்துல என்ன போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அந்த மாரி எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு வைங்களே வீட்ட பராமரிக்கிறதுங்கறது வீடு மட்டும் இல்லைங்க பாத்ரூம் பைப்ல இருந்து எதை பாத்தாலுமே வந்து நாம பராமரிக்கிறோன்றது ஒவ்வொரு பொருளு பாத்து பாத்து பண்ணணுங்க அதுவே ரொம்ப கஷ்டமாய் போயிருங்க
ஆ இப்பத்தா வீடு ஊட்றக்கு ஒரு மிஷின் வந்துருக்குதுங்கறாங்கோ தொவைக்கிறக் ஒரு மிஷினு வந்துருக்குதுங்கிறாங்கோ ஏப் ப்ரோக்ராம் பண்ணிவுட்டே அடே ஓர்லும்கிறாங்கோ இதெல்லா நமக் செரிபட்டு வருங்ளா நம்ம ச சீமார் எத்தமா கூட்னமான்னு இருப்போ ஆனா ரவுண்டா ஒன்னு இக்குதுங்க டைம் செட் பண்ணி விட்டா அதுவே உள்ளிட்ருக்கு மைனியூட்டான குப் பே எல்லா எழுட்டு வந்துருதா அப்டிகாங்க ஆனா அடு நல்லால்தாங்க அப்பி வாங்கி வெச் ச்சாலு நல்லதுதானுங்கே எனா ஓ வீட்லே மூல முழுக்க இருக்கிற குப்பை தூசி எல்லாமே இழுத்து வந்துருங்க ஆனா அந்த அளவுக்கு வாங்கறக்கு நம்முளுக் கும்மே பொருளாதாரம் வேணுங்க பொருளா அ பொருளாதாரம் அவிங்கதா வாங் முடியு அத்னால நம்ம என்னனோ டெய்லி ரெண் நாளைக்கு ஒருக்கா வீடக் கூட்ணமா நல்லா மாப் போட்டு சுத்தமா தொடச்சுட் எடுத்தமா நல்லா ககும்சும் மண்ண இல்லா இப்ப நம்ம பாக்கறதுக்தா வீட்டவர்க் சுத்தமு இக்கதுமா ஏனுங் நா சொல்துங்க
ஆமா நீங்க சொல்றீங்க அ வீடு கூட்டோணுங்கிறீங்க மாப் போடணுன் சொல்றீங்க ஆனா வுந்த காத்தடி காலத்துல பாத்தீங்னா வீடு கூட்றங்க அவ்ளோ கஷ்டபட்டு இந்த இதுலருந்து அந்த ரூம் வரைக்கி எல்லாக் கூட்டி விட்டு போட்டு கூட்டன்துக்கப்பறந் திரும்பி பாத்தா மறுபுடியு பூராமே அந்த கொழு கொழுனு இருக்கு பாருங்க அந்த மண்ணு நெறஞ்சு துகு வீடு ஃபுல்லா அப்புறோ கூட்டனும்னா கூட்டி போட்டு கூட்டி போட்டு ஒரு நாளைக்கு பத்து தடவ கூட் ஆலுமே அந்த மண்ணு போக மாட்டேங்குதுங்க அந்த அளவுக் கு காத்தடிச்சு மண்ணு வந்து வீட்டுக்குள்ள நெறஞ்சுருது அப்புறோ வெளிய வாசல்ல பாத்தீங்க எங்களுக்கு வாசல் வந்து மண்ணு வாசலுங்க அந்த போட்டிக்கோல பாத்தீங்ன்னா ஒரு நாளைக்கி எத்தன தாட்டி கூட்டுனாலு சடைஞ்சே போயிருங்க எங்க மாமியார் ஒரு தடவ ஒரு ரெண்டு தாட்டி கூப்பிடுனு கூட்டுவாங்க நான் ஒரு நாலு தட்டி கூட்டுவே புள்ள ரெண்டு தாட்டி கூட்டுவா எல்லாருமே மாத்தி மாத்தி கூட்ட கூட்ட குப்ப நெறஞ்சு பேயிருங்க சொன்ன மாரி ஊடு கட்டுறது பெருசு இல்லைங்க அதே பராமரிக்கிறதுங்கிறது உண்மையாலுமே பெரிய தலவெலிதேனுங்க இதே விட வேலைக்கி போறவங்களா இருந்துன்னு வைங்களே ரொம்ப கஷ்டங்க வாரத்துல ஒரு நாள் எந்தெந்த வேலைய பாக்கறதுங்கறதே தெரியாம் போயிருங்க வீட்ல இருக்கறவங்கனாலயே முடிய மாட்டேங்குது வேலைக் போறவங்களுக்கெல்லா உண்மையாலுமே வீ பாத்துக்கிட்டு குழந்தைகள பாத்துட்டு ரொம்ப கஷ்டோ வீட்ல இருக்கிற பொருள்கள் எல்லா ஒதுங்க வெச்சு கூட்றது ஆ செரி பண்றது அப்டின்னா நடக்கவே முடியாதுங்க அப்பேற்பட்ட காரியம் ஆயி போச்சுங்க
ஆமாங்க வேலைக்கு போம்போது சிலவ்க கால்ல ஒண்ணுக்கு ரெண்டா சமச்சு வச்சட்டு வே பாத்தர கழுவி வச்சுட்டு ஒன்னுக்கு ரெண்டா வீட்ட கூட்டிட்டு போட்டு போயிருவாங்கோ அந் ஞாயித்துக்கெழமல்ல இங்க என்ன வேல செய்வாங்கோ அன் ஞாய் செம்மையா சமைப்பாங்கலா இல்ல வீடு சுத்தோ பண்ணுவாங்களா அதுலே அவுங்க நேரோ போயிடுங்க ஆனா வேக் போறங்களுத்து என்ட வீடு சுத்த பண்ணங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான விஷயந்தானுங்கோ இந்த வீட்ல இருக்கவிங்களுக்கே எத்தன நேரம்தா சுத்தோ பண்ணிட்டே இருப்பாங்க அதையே சுத்தோ பண்ணிட்டே இருந்தா மத்த வேலையு பாக்கனுமாங்க அப்புறோ வீட்ல விட்டு வெளிய போறமாரி ஒரே ஒரம்பற வருவாங்க அவிங்கள கவனிக்கோணுங்க ஆ ஒரம்பற வந்தக்கு அப்புறமே மதியம்மே வீடு வந்து குப்பையா ஆகு அத க்ளீன் பண்ணுவாங்ளா எத்தனவாட்தா க்ளீன் பண்ணுவாங்க அவிங்களு உண்மையா நீங்க தம் சொன்ன மாரி வீடு கட்டுறது பெருச்சுங்கிறது விடோ இந்த மாரி சின்ன சின்ன வேலை செய்யம்போதுதா ஏன்டா வீட்டோ வீடு கட்டணுன்ற அப்பறோ நெனப்பே வருங்கோ
ஆமாங்க இப்ப வாடகைக்கி வீடு பாத்து போறாங்க அவங்கல்லா என்ன பண்றாங்க ஒரு ஸ் சிலரில்லா அப்டின்னா அளவா ரெண்டு பாத்திரோ சமையல் செய்யுறக்கு ரெண்டு பாத்திரோ ஒரு கட்லு ஒரு பீரோ அந்த மாரி ரொம்ப கம்மியா சாமானங்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க நாம பாத்தீங்ன்னா வாஷிங் மிஷினு ஆ அந்த குப்ப குடிக்கிற மிஷினு அது இதுன்னு அந்த வேக்கம் கீளினர்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா அது அப்பறோ வீடு தொடைக்கிறதுக்கு ஒரு மிஷின்னு அந்த மாரி நெறைய தொட்டதுக்கு எல்லா பூறா மிஷினேவாவே வாங்கி அடுக்கி வச்சு வெச்சுர்றோ அது என்ன ஆகுது அப்டின்னா அங்கங்க வெச்சு வெச்சு அது எடுக்க எடுப்போ மறுபடியு கொண்டு போய் வெப்போ அப்றோ அப்டி யூஸ் பண்றக்கு அளவா எடுத் எடுத்துடு வைக்கறங்காட்டி வீட்டுக்குள்ள ஜாமானமு அதிகமா சேந்துருதுங்க ஜாமன் அதிகமா சேரும்போது என்ன ஆகுதுன்னா குப்பைகளும் வந்து அதிகமா சேந்துருது இல்லேங்களா
கண்டிப்பா நா அவே வாடகைக்கிங்ன்னா கரெக்டா ரெண்டு பாட்னா ரெண்டு பாத்தரோ எடுத்து போயிடுவாங்கோ ஆ நாம அப்டிங்களா வீட்ட சுத்தம் தொடைக்கோணு ம் தூசு தட்டோணு குளியலே ம் பாத்ரூம் எல்லா நாம சுத்தமா வைக்கணு பா இப்ப வாடகைக்கி இருக்குறவிங்க எப்டி வேனா வச்சிட்டு பேயிருவாங்க பிரச்சனையே இருக்காதுங்கோ அதே மாரி அந்தந்த பொருளு அந்தந்த எடத்துல இருக்கனு நம்ம வூட்ல இருக்கிறிங்க சொல்லுவாங்கோ ஆ சொ செவுத்த இடிக்க இடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம் நம்ம சொந்த வீட்லயே இருந்தா வாடகை வீட்ல இருந்தா அங்க பிரச்சனையே இல்லைங்களே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறவிங்களுக்கு பெரிய பிரச் செரிங்க ஆனா உண்மையாள்மே
அ பிரச்சன இருக்கறதுதானுங்க அதுக்காக நம்ம எத்தன் நாளைக்குதா வாடகை வீட்லியேருக் க்க முடியுங்க நாம வீட்ட கட்டே பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷ்யம்னு பாத்தா ஒன்னு இல்லிங்க என்னம்பாங்க வீட் வீட்ல இருக்கற பெம்பள சும்மாதான்ருக்கற செய்யிம்பாங்க ஆனா வீட்ல இருக்கறவுங்க தினோ என்ன வேல செய்றாங்கங்கறது யாருக்குமே தெரியாதுங்க ஒரு நாளைக்கு வூட்ல இருந்து அவிக கூட இருந்து பாத் தாங்னாத்தாந் தெரியுங்க எத்தன கஷ்டப்பர்றாங்க வேலைக் போறவுங்கள விட வீட்ல வந்து அவுங்க செய்யற வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாருக் குங்கறத அது வீட்ல இருந்து பாக்கறவுங்குளுக்குதாந் தெரியுங்க இல்லிங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்ற உண்மதானுங்கோ ஆனா ஒரு வீட்ட நேற்றியாவு சுகாதாராமாமுமுமே வாழ்வதற்கு இனிமையான சூழலாக வைத்திருப்பதற்கே அ டினசரி நம்மோ நம்ம பணிகள செஞ்சிட்தா இருக்கோனும்ங்கோ ஆனா நம் எப்பவுமே ஒருப் பொருள அந்தந்த எடத்துல நேர்த்லியா வெக்கல்துமே அடுக் க்குதலுமே இந்த தேவையற்றக் குப்பைகள்லா நம் தவுப்புங்கோ அடே மாரி சமையலுக்குத் தேவையான மளிகைப் பொருள்கல வந்து அ துணி தொவைக்கிறதுலந்து எல்லாமே நம்ம பாத்து பாத்து செஞ்சிருந்து வெஸ்ட்டா நல்லாருக்குங்மே சேரி எனக்குத் அப்பமா கூப்புட்துல டைம் ஆயிர்ச்சி வே வேலை இக்கிதுங்கோ
சேரி நா கூப்பர்றங்
ஆ சேரிங்